ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கே வணக்கம் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே சாப்ட்டீங்களா
சாப்ட்டாச்சு இட்லி சாப்ட்ட இட்லி காரசட்னி
சூப்பர் நா வந்து பரோட்டாவு கொஞ்ச சிக்கன் கொழம்பு
அப்படியாது ஷாப்டா
நா கடையில வாங்னதுதா கல்லல்ல கடையில வாங்னது தா
சரி ஓகே ஓகே அப்புறம் உங்களுக்கு புடிச்சது விஷ்யோ எல்லா எதாவது ஷேர் பண்ணுங்க
எனக்கு பிடிச்சதுன்னா மத்தவங்களுக்கு எதாச்சு ஹெல்ப் பண்ணனுன்னா பிடிக்கு
ரொம்ப நல்ல விஷ்யந்தா என்னானே ஹெல்ப் பண்ணி இருக்கீங்க
மோஸ்ட்லி சாப்பாடு தருவே
சாப்பாடு அதுதான முக்கியம் பசிக்குதுன் வர்றவங்களுக்கு சாப்பாடு குடுக்கணு
பர்த்டே அப்ப
ஆ
அ பசங்க பர்த்டடே எ பர்த்டே இல்ல வீட்டுக்கார் பர்த்டே வந்துச்சுன்னா
ஆ
என்னால முடுஞ்ச ஒரு நாலு பேரு இல்னா ரெண்டு பேரு மூனு பேருக்கு எதோ ஒண்ணு சாப்பாடு வீட்டுல செஞ்சு தருவே இல்லன்னா வாங்கி தருவே
ஆ ரொம்ப நல்லதுதா சூப்பர் நா அது மாரில்லா ட்ரை பண்ணதுல்ல
ஆ
ஆ சர் ஓகே அப்புற உங்களுக் என்னா ஃபுட்டு புடிக்கு ஃபுட்டு
யாருமே இல்லன்னா நம்ப குப்பைக்கார அக்கா வருவாங்க அவங்களுக்கு அ குப்ப கொற்ற ப்ப அக்கா சாப்பறிங்களான் கேப்பே சாப்ட்டீங்களாக்கான் கேப்பே இல்லனு சொன்னா ஒடனே வீ ட்ல என்ன செஞ்சுருக்கனோ அத வந்து அவங்க பாக்ஸ் வச்சிருக்காங்களான் கேப்பே பாக்ஸு வச்சிருந்தா பாக்ஸ்ல குடுப்பே
ஆ ஓகே சூப்பர்
இல்லன்னா பக்கத்தில வாழ மரோ இருந்துச்சுனா எலய கொஞ்ச கட் பண்ணிட்டு கவர் குள்ளே வச்சு சாப்பாடு போட்டு குடுத்து அனுப்ச்சிருவே
உ ஓகே உங்கள பாத்து நானு கத்துக்குறே அது மாரிலா நா ட்ரை பண்ணது இல்லதா ஆ குப்ப போடுறாங்க அது மாரிலா இருக்கறாங்க தா வருவாங்க ஆனா நா ட்ரை ட்ரை பண்ணதில்ல உ சரி ஓகே
அக்கா கிட்ட இப்போ ஒரு அம்மாவாச அது இது ஏதாச்சு ஒரு நல்ல நாள் வந்தா எதோ என்னால முடிஞ்சது எ வீட் வீட்ல என்ன செய்றனோ அத நா ஒரு சாதோ செஞ்சா சாதோ கொழம்பு ஒரு பொரியலு டிஃபன் பண்ணா டிஃபனு என்னால முடிஞ்சத வச்
என்ன நான்வெஜ் செய்வீங்களா என்ன வெஜிடேரியன் தா அதிகமா செய்
வெஜிடேரியன் வெஜிடேரியன் தா தருவே சில சமயோ இப்ப ஞாயி்த்துகெழம மீன் கொழம்பு அது வச்சு விட்டேன்னா ஒரு ஒரு பீஸ் போட்டு மீன் கொழம்பு ஊத்தி தருவே
அப்படி ஆ ஓகே சூப்பர்
உ
அப்றோம் ட்ராவல் பண்ணலா பிடிக்குமா
ஆ ட்ராவல் நல்லா பிடிக்கு டூ வீலர்ல ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கு பஸ்ல ட்ரெயின்லனு எக்கச்சக்கமா ட்ராவல் பண்ணிருக்கே
ரொம்ப புடிக்குமா ஒ ஆ ஓகே
அத இந்த பிளைடு அப்புறோ இந்த இந்த இதெல்லா போல வந்தே பாரத் போல ட டக்கர் போல அதுக்கப்புறோ இப்போ இது விட்ருக்காங்களேங்களா
வந்தே பாரத்தா ஆ
வந்தே பாரத்தில இந்த ட்ரெயினு
ஆ ஓகே ஆ
எலக்ட்ரிக் ட்ரெயின் இல்ல இந்த
எலக்ட்ரிக் ட்ரைன் தா சென்னை ஃபுல்லா சுத்துதே
ஆமாமா அது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல மெட்ரோ போனதுல்ல
ஆ ஆ ஓகே ஆ ஆ
அது மட்டு போனதில்ல பட் போயிருக்கே
ஆ ஆ சரி எங்க லாங் டிஸ்டன்ஸ் போயிருக்கறீங்க ட்ரெயின்ல
ட்ரெயின்ல போயிருக்கோ கன்னியாகுமரி போயிருக்கோ திருநெல்வேலி போயிருக் கோ மதுர போயிருக்கோ
ஆ ஆ
உ போய்ருக்கோ பட் கேரளா சைடு போனதில்ல ஸ்கூல் படிக்கிறப்போ போனதோட சரி
ஆ ஓகே ஆ
உ
ஸ்கூல் படிக்கும்போது கேரளா போனீங்களா
உ கொச்சின்னு அப்ற அந்த கொச்சின்ல அந்த ஹார்பர் போயிருக்கோ
ஆ ஆ
ஞாபகர்க்கு அப்றம் மைசூர்ப் பேலஸ் போயிருக்கோ சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவில் போயிருக்கோ அப்பறக் கோயம்பத்தூர்ல வந்து மேட்டுப்பாளையத்தில வந்து பிளாக் தெண்டர் நெறைய தடவ
ஓஹோ பக்கத்துலியே இருக்கறதனாலப் போயிருப்பீங்ளோ
ஆ ஆமா அப்போ இல்ல கூட்டுப் போனதுனால
ஆ ஓகே ஓகே
ம்
நானும் மைசூர் பேலஸ் பாத்துருக்கறே காலேஜ் படிக்கும்போது பாத்தே பெங்ளூர்தாங் கூப்ட்டு போயிந்தாங்க
சூப்ப ம்
ம் அதுக்கப்றோ காலேஜ் ச் டூரு வந்து கல்கட்டா போயிருக்கே கல்கட்டா டார்ஜிலிங்கே
டாய் டார்ஜிலிங்கா செம்ம ஆ
ஆமா கிளைமேட்ல்லா நல்லார்ந்தது அதி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும் போயிட்டு காலேஜ் படிக்கும்போது போனது
நல்லா ஃபிரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிங்ளா
ஆ ஆமா ஃபர்ஸ்ட்டியர்லியே கூட்டு போயிட்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணோ
ம் இப்பத் தோணுதா ஃபேம்லியோடப் போணுன் தோணுதா இல்ல
ம்லியோட ஃபிரெண்ட்ஸ் கூடதாம் போணுன் தோணுது அதிகமா ஆ ஃபேம்லியோட அடிக்கடிதா வெள்லப் போயிட்டிருக் க்றோமே ஃபிரெண்ட்ஸ் கூடதா ரொம்ப ரேரு போனதுல்ல
ரேர் போனதில்லன்றத விட ஃபேம்லியோட ஃபிரெண்ட்ஸ கிட கொஞ்சோ இன்னு கொஞ்சோ ஜாலியாருக் கு நல்லா என்ஜாய் பண்ணுவோ ஒரு லிமிட்ருக் காது இப்போ நம்மளுக்கு ஆசப்பட்டத நம்ப செய்வோ
ஆமா நீங்க லாஸ்ட்டா உங்க ஃபிரெண்ட்ஸ எப்ப மீட் பண்ணீங்க
நா போன சண்டே ஃபிரெண்டு அவங்க பொண்ணுது பியூபட்டி ஃபங்க்ஷனு ம் அப்ப மீட் பண்ணே சண்டே மீட் பண்ணே
ஓகே ஓகே இல்ல இந்த ஃபிரெண்ட்ஸு கெட் டூ கெதர் அது மாரி மீட் பண்ணிர்க்கீங்ளா
கெட் டு கெதரு நா அம்மா வீட்டுக்கு போறப்பல்லா நாங்க ஒரு கெட் டு கெதர் ருக்கு ஒரு சூப்பு கடைல போய் சூப்பு சாப்டுவோப் பானிபூரி கடைல போய் பானிபூரி சாப்டுவோ அ வாக்கிங் போவோ செய்வோ அதெல்லா இருக்கு
ஆ ஆ பரவால்ல ஆ ஆ என்ஜாய் பண்றீங்க அம்மா வீட்டுக்கு போயி்ட்டு
ஆ மாம்மா அம்மா வீட்டுக் போனோனா நல்லாம் அ நல்லா ஊற சுத்துவோ
ஓகே ஓகே அ எங்க தமிழ்நாடு ஃபுல்லா எங்க எங்கலா சுத்தி இருகிறீங்க
சுத்திருக்கே திண்டுக்கல் கன்னியாகுமாரி
ஆ ஆ
ஆ திருநெல்வேலி போயிருக்கே மதுரப் போயிருக்கே சென்னை ஆ மதுரை மீனாச்சி அம்மன் கோயிலு அது கள்ளழகர் கோயில் போயிருக்கே திருச்சி போயிருக்கோ காஞ்சிபுரோ அ திருச்சி கல்லணை போல ஸ்ரீரங்கரு அப்பறோ சமையபுரம் அதுக் கப்பறம் ஒம்போது நவகிரக பாபா போயிருக்கே அப்பறோ உச்சி பிள்ளையார் பாபா கோயில் வந்து கா இது சமய புரத்துக்கு முன்னாடி கொஞ்சம்
அப்டிங்களா ஓகே ஆ
கேட்டாலே கூட்டு போவாங்க
ஏன் ஒரே சாமி பக்தியா ஆ எல்லா டெம்புளாவே போய்ட்டு இருக்கிறீங்க
நறையா ஃபேமிலி ட்ரிப்பு அந்த மாரி விஷியத்தில கோயில் போவோம் இப்ப கன்னியாகுமரி போறப் ப பீச்சும் போவோம் அதுவும் போவோம் அங்க எதனா கோயில் ஃபேமஸோ அதே சும்மா அப்டே பாத்துட்டு வர வேண்டியதா
கன்னியாகுமரில்ல இங்க திருவள்ளுவர் செலையா
திருவள்ளுவர் செல திருவள்ளுவர் செல வந்து போ முடியில அப்ப வந்து எதோ பழுது பாத்துட்டு இருந்தாங்க விவேகானந்தா பாறை போனோம் நல்லா இருந்துச்சி
ஆ ம்
அப்பறம் அந்த மூக்குத்தி அம்மன்னு அங்க ஒரு அம்மன் இருக்குல்ல கன்னியாகுமரியில
அப்டியா தெரியிலயே
அது அதோடைய மூக்குத்தியே ரொம்ப ஃபேமஸ்ஸா நல்லா ப பலிச்சின் இருக்குன்னாங்க
அப்டியா ஆ ஆ
ஆமா ஆமா க அதாவது ஒரு குட்டி அம்மந்தான் உள்ள குனிஞ்சி போற மாறி இருக்கும்
ஆ ஆ செரி ஓகே ஈஷாக்கு போயிருக்கீங்களா
ஈஷா நாங்க அங்கதான இருக்கறோ ஈஷா மருதமல்ல மங்க்கி ஃபால்ஸு கோவை குற்றாலம்
ஓஹோ அப்ப அடிக்கடி போவீங்களா அங்
ஆ ஈஷாலா போவோம் ஈஷாலா எப்டி போவோன்னா இப்ப யாராச்சி எங்க ஊருக்கு வந்தாங்க சுத்தி காமி சொன்னா அப்ப ஈஷா மருதமல அந்த மாரி ஆ போயிட்டு பாத்துட்டு நாங்களு வருவோம் லாஸ்ட்டா பசங்க லைட் ஷோ கேட்டாங்கன் லைட் ஷோ பாத் துட்டு வந்தோ
ஆமா நா யூடியூப்ல தா பாத்துருக்கேன் நானும் ஒன்ஸ் போனது கூட இல்ல
ஆ
போனும் ஒருவாட்டியாவது
போயிருக்க ஈஷாலாம் நறையா போயிருக்கன் ஊட்டிக்கு போயிருக்கோம் பட்டு பொள்ளாச்சி பொள்ளாச்சிலா போயிருக்கோம் பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலு
அப்டியா போயிருக்கீங்ளா ஆ ஆ அந்த இது பிரிட்ஜு ஆ ஆலியா
ஆலியார் டேம் அதல்லா போயிருக்கோம் ஆலியார் டேமு
ஓகே
அப்புறம் அந்த ஒரு இவரு யோகா இருப்பாரா
ஆ
அவருடைய ஆசிரமம் ஆப்போசிட்ல இருக்கும் ஆலியார் டேம் பக்கத்துல
அங்க இருக்கா ஆ கிளைமட் எல்லா அங்க சூப்பரா இருக்குல்ல
ஆ ஆமா ஆமா நல்லா இருக்கும் பட் இ இத விட இன்னு நல்லா கிளைமேட் இன்னு நல்லா இருக்கும் இப்ப நெறைய இந்த மர கட் பண்ணிருந்ததுனால அது கொஞ்ச இதாயிடுச்சு
அங்க போட்டோ ஷூட் எல்லா பண்ணா நல்லா அழகா வரும் போல செம்மையா இருக்குது பார்த்த நானு யூடியூப்பில்ல ஆ அங்க இருந்தா நெறையா பட எல்லாம் எடுத்திருக்காங்கல்ல ஆலியா டேம்ல
ம்
இந்த சூரியவம்சம் பட இது மாதிர எல்லா அங்க எடுத்திருக்காங்க போல
ம்
ம் அப்பற
அப்பற ஏதோ நைட்டு நா எதுவு பண்ணல கடையில தா நாங்க ரீசன்டா அந்த இது பார்க்க பேர் தெரில அது பார்க் வந்து நல்ல பேர் நல்ல இது அந்த சின்ன தம்பில ஒரு பாட்டு வரும்ல ஆரச்ச அரச்ச சந்தனம் அது அந்த ஒரு ஒரு பார்க்கு மேல ஒரு இது இருக்குது ஆமா அது வந்து ஆலியார் டேமில் வேற ஏதோ ஒரு டேம் போனோ அங்கதா இருக்கு அது
சேர் சேரி ஓகே ஓகே
நல்லா இருந்துச்சு
ஆ ஆ ஆ அந்த சைடு எல்லா ஒன்ஸ் வந்துட்டு தா போகணும் நா அந்த பக்கமே வ வேல எதுவும் இல்ல சுத்தி பாக்கறதுக்கு அந்த பக்கலா வந்தது கிடையாது
ம் அப்பற உங்க ஊர் ருளா டூரிஸ்ட் பாட்னா எது ரொம்ப ஃபேமஸான ஸ்பாட் சொல்வீங்க
ஆ நல்ல பேஃபேமஸ் ஆனது எல்லாமே தா இருக்குது ஆ ஏ பீச்சுக்கு அடிக்கடி போவோ மெரினா பீச்சுக்கு
சூப்பர் ஆ
ஆ பீச் பீச்க்கு டெய்லி நைட்டு வந்து வீக்லி ஒரு டு டைம்ஸ்வது போயிடுவோ ஆ பாப்ப ஆமா பக்கத்துலயே இருக்கு நாங்க போயிட்டு ஒரு டூ அவர்ஸ் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சும்மானே போயிட்டு வருவோ அங்க இருக்கறதெல்லா கொஞ்ச சுத்திட்டு பாப்பாதா சுத்துவா எல்லாமே பலூன் ஷூட்டிங்க எல்லா பண்ணுவா
நல்ல விஷய அ வீட்டில் நாலு செவுத்தையே பார்த்துட்டுருக்கிறதுக்கு சும்மா அந்த காத்து நாலு ஜனங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்ச மைண்ட
ஆ அதா மைண்டு கொஞ்ச ஃப்ரீயா இருக்கும் ரிலாக்ஸா இருக்கும் ஆமா கண்டிப்பா
ம்
ஆமா உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷ நன்றி வைக்கட்டுமா நன்றி ஆ